ஹலோ சிஸ்டர் ஹலோ
ச ஆ சொல்லுங்க ப்ரதர்
நல்லாருக்கீங்களா சிஸ்டர்
ஆ நல்லாருக்கே ப்ரதர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்களா
சாப்ட்டுட்டே ப்ரதர் சாப்ட்டுட்டே
என்ன சாப்ட்டீங்க சிஸ்டர்
நாங்க தோச சாப்ட்டோ ப்ரதர்
ஓகே ஓகே ஓகே நாங்களு தோச தா சாப்ட்டோ
சரிங்க ப்ரதர் சரிங்க
சரிங்க வேற உங்களுக்கு எந்த மாரி இதெல்லா இருக்கு ஃபஸ்ட்டு உணவு பழக்க முறைகள்
அஹ ஏ இப்போ பிள்ளைகளுக்குன் பாத்துகிட்டம்னா எங்களுக்குன்னு எனக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆ காய்கறி அதிக எடுத்துக்கிறதே பிடிக்காது ப்ரதர்
பிள்ளகளு அப்படி தா இப்போது சிக்கன் கொழம்பு அந்த மாரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களே இன்னு கொஞ்ச எக்ஸ்ட்ரா ரெண்டு தோச ரெண்டு இட்லி அதிக எடுத்து சாப்டுவாங்க அதே என்ன சாம்பருன்னு வச்சேன்னா அவ்வளோதா ஒரு தோச ஒரு இட்லி அப்படிதா ப்ரதர் என்ன ப்ரதர் செய்யறது இன்னைக்கு கூட பாருங்க நா சாம்பார் வச்சிருந்தே ஒவ்வொரு தோசதா சாப்ட்றாங்க
அப்படிங்களா
என்னதான் பண்றது பிரதர் நம்ம
நண்வெஜ்ஜுனா கொஞ்ச நெறையா சாப்வாங்களா
ஆமா நான்வெஜ்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குது நீங்க அத பத்தி என்ன பிரதர் நெனைக்கிறீங்க நான்வெஜ் பெஸ்டா வெஜிடபிள் பெஸ்ட்ன்னு நெனைக்கிறீங்களா
ரெண்டு நம்ம எதையு சாப்டக் கூடாதுன்னு இங்க வந்து தடையெல்லா கெடையாது
ஆமாங்க
எது வேணாலு சாப்பலா
சரிங்க ப்ரதர்
சரிங்கதா ரெண்டுலயு ஆரோக்கிய இருக்கு உடல் ஆரோக்கியோ பல இருக்கு
ஆமாங்க
ஓ நம்ம புரதம் வேணும்னா பருப்புல புரதம் இருக்கு
ஆமாங்க பருப்புலயு புரதம் இருக்கு இந்த சோயா பீன்ஸு சோயா மீன் மேக்கர்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா
ஆமாம்மா
அது அப்பற இந்த பாலாடை துண்டு கட்டி இதுல எல்லாமே நெறைய ப்ரோ டீன் இருக்கு தான பர்தர்
ஆமாமா
ஆனா பிள்ளைக அத எடுத்துக்கறக்கு மறுக்குதுங்க அவங்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் அப்பற சில்லி சிக்கன் இந்த மாரி உணவுகளதா அதிக விரும்புதுக இல்லைங்களா உங்க புள்ளைக்கு எப்டிங்க பிரதர் வெஜிடபிள் அதிகோ சாப்டுவாங்களா இல்ல
நம்ம பிள்ளைகள் வெஜிடபிளும் சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க மேடம்
சேரிங்க பிரதர் சேரிங்க பிரதர்
சரி சரி இப்ப வந்து உ உணவுகள்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எல்லா வித மான உணவுகளு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்டது தா
சரிங்க பிரதர்
நீங்க பருப்பு வகைகள் எதா எடுத்துக்கிட்டா பருப்பு கீரைகள்
சரிங்க
அதுவு‌ அதுவு ஒடம்புக்கு ஆரோக்கியமானது
ம் ம்
டெய்லி ஒரு முட்ட சாப்பட்ணுங்கிறாங்க
ஆமாங்க பிரதர்
அதுவு நல்லதுதா ஒடம்புக்கு
ஆமாங்க வேக வச்ச முட்ட எடுத்துக்கலா நல்லதுதா
ஆமா சிஸ்டர் நீங்க வெஜிடேரியன் சாப்டுவீங்களா இல்ல நா நா நான்வெஜ் தா சாப்டுவீங்களா அடிக்கடி
இல்ல நாங்க வந்துட்டு இப்போ சண்டே அந்த மாரி நேரத்துல தா நான்வெஜ் அதிகோ எடுத்துக்கறது எடப்பட்ட நாள்கலேல நாங்க வெஜிடபிள் தா பயன்படுத்திக்கின்றதுங்கத வெஜ்ஜு தா சாம்பாரு பொரியல் ஆமாங்க சாம்பாரு பொரியல் அந்த மாரிதா வச்சுக்கறது ஆனா காய்கறி நறைய சேத்துப்போன்னு பாத்துக்கோங்கள
நல்லது அந்த மாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடம்புக்கு நல்லது
ஓ சரிங்க பிரதர்
டெய்லியு நான்வெஜ்ஜு குடுக்கலா இப்ப மீனு மீ‌னு மீன் அதிகமாக எடுத்துக்கலா
ஆமாங்க மீன் நல்லது இல்லைங்களா
மீன் ஒடம்புக்கு நல்லது இல்லைகளா
சரிங்க பிரதர் அதுல வந்து இந்த ஒமேகா ஆட்டியாசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆமாங்க அது இருக்குதுங்களாமா மீனுல
சரிங்க
அப்ப அதுவு தேவதான பிரதர் ஒடம்புக்கு அப்ப அது குடுக்கணு தானுங்களே
அதுவு குடுக்கணு தா கண்டிப்பா
ஆமாங்க
அப்போ வந்து நீங்க மீன்களு எடுத்துக்கலாம் காய்கறி, பழங்கள் இந்த மாரி உணவுகளையு நீங்க எடுத்துக்கலா ரெகுலரா
ஆமாங்க பிரதர்
நான்வெஜ்ஜு நம்ம எடுக்கலா உடல் நம்ம உடல் பொறுத்தளவு அதுக்கு தகுந்த மாரி எடுத்து சாப்ட்றதுல
இல்ல பிரதர் இப்ப குழந்தைகளுக்குன் பாத்தீங்கன்னா குடுக்கலா ஒன்னும் தப்பு இல்ல. ஏனா மீட்டு ரொம்ப ஒடம்புக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. மசில்ஸ்ஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு புள்ளைகளோட கோரோத் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாமே நான்வெஜ் வேணு‌ தா குடுக்கலா அவுங்களுக்கு வந்து அத ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல பிரதர் கள்ள தின்னாலு கரையற வயசுன்னு அப்போ குடுக்கலா அது எப்டி குடுக்கணும்னா நம்ம வந்து சாப்பாடு அதிகோ கொடுக்காம, இந்த மீட்டுகள வந்து அதிகோ நம்ம குடுத்தோம்னா குழம்போட சேத்து கிரேவியாவோ அந்த மாரி கொடுத்தோம்னா அதோட சத்துக்கள் நல்லாவே பிள்ளைகளுக்கு கிடைக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா பொறிக்காம இந்த மாரி கொழம்புல சேத்து கொடுக்கும் போது நமக்கு அந்த சத்துக்கள் வந்து நல்லாவே குழந்தைகளுக்கு கிடைக் கு அத பயன்படுத்திக்கலா வெஜிடபிளே கொடுக் கணுல அவசியம் இல்ல வெஜிடபிளேயும் சத்துக்கள் இருக்கு க்கிற மாரி ம் இதுல மீட்ஷ்லயு நெறைய சத்துக்கள் இருக்கு
என்னங் சிஸ்டர்
நான்வெஜ், இப்போ சிக்கன், ஃபிஷ், மட்ட டன் இப்ப மட்டன் சூப் எல்லா பாத்தீங்கன்னா, போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்ந்து தான பிரதர்
ஆமா எலும்புகளுக்கு சத்து கால்வலி, முழங்கால்வலி இதுலா வராது
அதுதா, அதுதா சொல்றாங்க பாத்தீங்ளா
இந்த முட்டி வழி எல்லா வராம
ம் ம் முட்டி வலிக்க எல்லா குடுக்க சொல்றாங்க, அப்றோ அதோட ஈரல் எல்லா ஈரல் எல்லா குழந்தைகளுக்கு குடுக்க சொல்றாங்க பாத்தி
ஆ ஈரல் ரொம்ப நல்லது சிஸ்டர் ரத்த நல்லா ஊரு
சொல்றாங்க, ஆமா பிரதர், ஆமா பிரதர் அப்றம் இந்த சுவரொட்டிங்கிறது கேள்விப்பட்டுருக்கிறீங்களா
ஆமாம்மா ஆடு ஆட்டு கறியில இருக்கும்.
ஆமாவா அது ரொம்பவும் நல்லதுங்ளாமா, அது சின்னதுதா இருக்குமா ஆனா அது வந்து ரொம்ப நல்லதுங்றாங்க பிரதர் உடம்புக்கு அ எதுவுமே அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது இல்ல பிரதர் நா அத எடுத்துக்கலன்னு பாத்துக்கோங்ளே எடுத்து என்ன சாப்ட்டதில்லை நா கேள்விப்பட்ருக்கிறே ஆனா அப்ப அந்த மாதிரி எல்லா கொழந்தைகளுக்கு குடுக்கும் போது அதெல்லாமே சத்துக்கள் நெறஞ்சதுதானே அப்ற நல்லா அந்த போன்ன வேக வச்சு அதோட ஊன் இருக்கு பாத்தீங்களா அதெல்லா குடுக்கும் போது அது சூப்பாவோ இல்ல அந்த மாரி குடுக்கும் போது அது கொழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் பிரதர் ம் ஆமங்க அப்றோ காய்கறின்னு பாத்தீங்கன்னா கூட்டு பொரியல் அவியல் அந்த மாரி குடுத்தோம்னா அது கூட என்ன சேக்குறோ நம்ம பா பருப்பு தேங்கா சீரகம் அந்த மாரி உணவுகள் எல்லா சேக்குறோ இல்லைங்ளா பொருட்கள எல்லா அப்ப அதுவு சத்துக்கெல்லாம் மாறி போயிரும் நம்ம ஒன்னே குடுக்கணும்ட்டு இல்ல காய்கறிகளே
இல்ல சாப்பிடும்போது பசங்க ஆரோக்கியமா இருக்காங்களா பசங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கானுங்களாம்னே
ஆ நாங்க கலந்துதா குடுப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்குறாங்க பிரதர் அது ஒன்னூ பிரச்சனை இல்ல
சேரிங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்
நீங்க என்ன குடுப்பீங்க பிரதர் உங்க பசங்களுக்கு
நான் வந்து வெஜிடேரியன் குடுப்பே நான்வெஜு குடுப்பே
சேரிங்க பிரதர் சேரிங்க பிரதர்
ம் சொல்லுங்க சிஸ்டர்
ம் பிரதர்
வேற நாங்க இல்லாமலான உணவுகள் தான் குடுக்குறோ காய்கறி பழங்கள்
சேரிங்க பிரதர்
கடலை மிட்டாய் ரொம்ப நல்லது அது குடுக்கலாம்
கடலை மிட்டாய் சொல்றீங்ளா ம் ம்
தை குடுக்லா
ம்
அந்த மாரி உணவுகள் எல்லா ரொம்ப நல்லது
எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் அந்த மாரிலா குடுக்கலா
என்னா மனசுங்க
ஆமாங்க பிரதர் அது மாரில்லா குடுக்கும் போது அது சத்துக்கள் தான்
ஆமாங்க சிஸ்டர்
இந்த கம்பு பிஸ்கட்டு ராகி பிஸ்கட்டு் அதெல்லா வந்து சத்துக்கள் தான்
ராகி குக்கீஸ் கம்பு குக்கீஸ்ங்களா
ஆமாங்க
சேரி சேரி சேரிங்க
குடுக்கலானு ஆனா என க்கு வந்து என்னன்னா உம் நான்வெஜ்ஜு குடுக்கணு அப்படிங்கறதுல வந்து நா கரெக்ட்டா இருப்பே குடுத்தாகணு குழந்தைகளுக்கு அப்டிங்கறதுல
குடுக்கலா தப்புல்லை
ஆமாங்க
ஆஹ்
நண்டு நண்டு நல்லது பிரதர்
நண்டு ஆனா கொஞ்ச ஹீட்டு
இல்ல நண்டுல இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷு குடுக்கலா அப்டின்னு சொல்லுவாங்களே ஹீட்டுனா நம்ம அதிக எடுக்க போறது இல்லல்ல பிரதர் ஒண்ணு ரெண்டு அப்டித்தானே எடுத்துக்க போறோ இப்போ இப்ப சளி எல்லா பிடிக்கும் போது நீங்க இந்த நண்டு சோம்பெல்லா வாங்கி குடுத்து பாருங்களே நண்டு சூப்பெல்லா
சேரிங்க
ம் நா சீக்கிரமா அது கேக்குதுன் சொல்றாங்க பிரதர் சரியாயிரும்
சேரி சேரி சேரி
ஆமாங்க சீக்கிரம் சளி எல்லா வந்து நமக்கு வந்து இறுகி கிடைச்சு சீக்கிரம் சரியாயிரும் இறுகுனது எல்லா மெல்ட் ஆகி
சேரி சேரி
சேரியாயிரு அதனால நண்டு குடுக்கலா
ம்
அப்ப நீங்க சொன்ன மாரி மீனு அதெல்லாமே குடுக்கலா நீங்க கோழியுமே வந்து நாட்டு கோழிய குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பிரதர் உடம்புக்கு குழந்தைகளுக்கு
கண்டிப்பாங்க
நீங்க இந்த பிராய்லர் வந்து பயன்படுத்துறத தவிர்த்துட்டு நீங்க நாட்டு கோழி நாட்டுக்கோழி முட்ட இதெல்லாம் பயன்படுத்தலாம்
கண்டிப்பா
ஆமாங்க பிரதர்
சரிங்க சிஸ்டர் நா கண்டிப்பாக குடுக்குறே நீங்க உங்க பசங்க நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துங்க
ஆமாங்க பிரதர்
ஹெல்து தா முக்கியம் ஏன்னா குழந்தைங்களோட ஹெல்து தா முக்கியமானது
சரிங்க பிரதர்
இப்ப இருக்கிற உணவு முறை பழக்க வழக்கம் சரியில்ல
சரிங்க
அப்றம் நல்ல உணவுகள குடுங்க நீங்க சொன்ன மாரி வெஜிடேரியன் குடுக்கலா நான்வெஜ்ஜும் குடுக்கலா ரெண்டுமே உடலுக்கு ஆரோக்கியமானதுதா
ஆரோக்கியமானதுதா
அது தேவ எப்ப தேவப்படுதோ அப்ப குடுத்தா போதுங்க நம்ம ரெகுலரா குடுக்கணும்ன்ட்டு இல்ல நான்வெஜ்ஜு
ஆமாங்க
வாரத்துல ஒரு டூ டேஸ் குடுக்கலா எஃக்கு குடுக்கலா டெய்லியும்
சரிங்க பிரதர் சரிங்க
சரிங்க சிஸ்டர்
ஆமா டெய்லியுமே நம்ம நான்வெஜ்ஜும் குடுக்க முடியாது அதுக்கு பதிலா அது சத் க்கு நிகர இருக்கிற முட்ட இந்த சோயா பன்னீர் காளான் குடுக்கலா பிரதர் காளானு ரொம்ப நல்லதுதா
கண்டிப்பாங்
சீக்கிரோ டைசிஸ்ட் ஆக கூடியது காலான்லயே நெறைய சத்துக்கள் இருக்கு
செரிங்க சிஸ்டர்
அந்த மாரி உணவுகள் குடுக்கலா
செரிங் சிஸ்டர்
ஆமாங்க
கண்டிப்பா இந்த மாரி உணவுகல பயன்படுத்துறோ நாங்களு நீங்களு குடுங்க மா சிஸ்டர்
சேரிங்க சேரிங்க பிரதர் நாங்களு குடுத்து பழக்குறோ
அ அப்றோ வேற எந்த மாரி பழங்கள்லா எந்த மாரி பழங்கள் குடுப்பீங்க சிஸ்டர்
பழங்கள்ன்னு பாத்தீங்கன்னா மாதுளபழோ குடுக்கலா பிரதர் மாதுளபழோ ரொம்ப நல்லது பப்பாளி ரொம்ப நல்லது
செரிங்க
எங்க கொழந்தைக எல்லா பழமு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல வாழப்பழமெல்லா ரொம்ப நல்லது
பப்பாளி வந்து விட்டமின் ஏ இருக்கு
ஆமா ஆமா ஆமா அது குடுக்கலா ஆமா பிரதர் எல்லாரு ஆப்பிள் தா சத்துன்னு சொல்ட்டு ஆப்பிளே வாங்கிட்டு இருக்கறாங்க அத விட சீப் ப்பான பழங்கள் எல்லாமே சத்துக்கள் நிறஞ்ச நெறைய பழங்கள் இருக்கு நெல்லிக்கால்லா ரொம்ப நெல்லிக்கனி எல்லாமே ரொம்ப சத்து நிரஞ்சது பிரதர் ஏழைகளின் ஆப்பிள்னே சொல்லுவாங்க அதெல்லா செரிங்ளா நெல்லிக்காவெல்லா ரொம்ப நல்லது அத வந்து சும்மாவே வந்து அ செவ்வால குடுக்கலா நெல்லிக்காவ எப்டி சொல்றாங்கன்னா சும்மாவே கட் பண்ணி வா வாட்டர் பாட்டில் போட்டு அந்த தண்ணிய குடிச்சு வந்தாவே நல்லது சொல்றாங்க
அந்த மாரிலா கொழந்தைகளுக்கு குடுத்து பழக்கலா வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா அதெல்லா குடுக்கலா
குடுக்கலா கண்டிப்பா செரிங்க சிஸ்டர் நீங்களு குடுங்க நாங்களு குடுக்குறோ அப்றோ வேண்ணா நா எதாவதுனா கூப்ட்டுற
செரிங்க பிரதர் ரொம்ப நன்றிங் பிரதர்
நன்றிங் சிஸ்டர்
உங்கள்ட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க
நன்றி வேற எதாவது இருக்குங்ளா தகவலு
வேற எது ஒன்னு இல்லிங் பிரதர் திரும்ப பேசலா வைக்கட்டுங்ளா ம் செரிங்க பிரதர்